ஹலோ
கேக்குதா
என் தோழி என்ன செய்கிறாய்
அதா இருக்கே நீ என்ன பண்ற
சும்மாதா இருக்கே
தங்கச்சியெல்லா காலேஜ் பெய்ட்டு வன்ட்டாங்களா சேரி சேர் சேர் சேரி அந்த தங்கச்சி குட்டி தங்கச்சி ஸ்கூல் பொயிட் வந்தாச்சா
ஓ வந்துட்டாங்க நா வீட்டுக்கு எத்தன மணிக்கு தெரியுமா வந்த இன்னைக்கி நீ வந்து மெசேஜ் பண்ணில்ல குரூப் புல
ஆமா
டிகே வந்துருந்தே
நாலா முன்னாடியே வந்துட்டே வந்துட்டு வீட்ல ஒரே இது அங்க இங்யு அலச்சல் எனக்கு
வீட்டுக்கு வந்தோனெ என்னாச்சு
வீட்டுக்கு வந்த ஒன்னே கா வீட்ல அம்மா அப்பா த எல்லா அப்பாக்கு வந்து ஒடம்பு சரில்லன் சொல்லிட்டு ஹாஸ் பிடல் கூப்பிட்டு போனே
ஆஹ் ஏ இங்க பக்கத்துல இருக்க அ இதே ஹாஸ்பிட்டல்லா போகாம அங்க அங்க இருக்றதுக் தா போணுமாமா ரெக்கமர்
இல்ல இங்க வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கல்ல இதுக்கு இதுதா அப்டின் பாக்குறவங்கருப் பாங்கல்ல அந்த மாரி அதனாலதா நெறைய எடொ த இது பாத்தோ லாஸ்ட் வீக் போயி எதுமே செட் ஆகல இதோட அஞ் இது வந்துர்க்குறோ இங்க என்ன ஆகுன் தெரியில
போறதெல்லா பிரச்சனை இல்ல ஆனா போறது உங்க அப்பா கரெக்டா பண்ணணு தான அன்னைக்கு அப்ப நீங்க என்ன சொன்னீங்க போனன் சொன்னீங்க போயிட்டு வந்து அடுத்த நாளே
ஆமா போயிட்டு வந்துட்டு எதுமே செரியில்ல அன்னைக்கு போன எடத்துல கட்டு கட்டி விட்டாங்க
அஹ் இல்ல நா என்ன சொல்றனா ஏதாச்சு உள்ள அடிபட்டுருந்தாதான கட்டு போடுவாங்க எது மே அடிபடாம எப்டி கட்டு போடுவாங்க
அந்த கட் ஆமா வலிக்கெல்லா கட்டு போட்றது சில ஒரு இது இருக்கு அந்த மாரி எடத்துக்கு நாங்க போனோ அப்புற அந்த எடத்துல கட்டு போட் தா அந்த கட்ட ரெண்டாவது நாளலே கழட்டி போட்டாச்சு இப்ப என்னாச்சு அடுத்த இது அது தா
இது வந்து இவ என்னன்னா நீங்க போயி ம மருத்துவமனைக்கு போய் காசு தண்டமா
அதேதா அதேதா எத்தன காசு போயாச்சு தெரிமா இதோட அதுக்கு பெரிய ஒரு இதே போயிருக்கலாம் உஹம் உஹம் பாதி பீரோக்குள்ள பாதி இதுல இதேதா எங்க வீடு
அப்ப வீட்டுக்கு போனோனே இப்டி சொல்லிட்டாங்களா அஹ் தங்கச்சி அவ அவ வந்து விட்டுட்டு அப்பறம் தா போனாங்களா வீட்டுக்கு
ஆமா ஆமா நா சொன்னே பாதில போய் தங்கச்சின் சொன்னே அவங்க போல கைல வேற மருதாணி போட்டேன் மருதணி காயவே இல்ல வண்டி ஃபுல்லாவு மருதானி இப்ப எங்க அப்பா வச்சுட்டு வண்டிலயே தா ஓட்டு கூட்டிட்டு வந்தேன்
இல்ல காயலையான் கேக்குறே
ஓஹ் ஆஹ் ஆஹ் காயவே இல்ல
ஆஹ் அது என்னன்னா நீ வீட்டுக்கு போயிட்டு இது தேயி அந்த தேங்கண்ண கொஞ்ச தேயி இன்னிக்கு அதுக்கப்பறமா வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு நமக்கு போட்டு குடுத் த்தால மருதானி போட்டு குடுத்தால்ல
ஆமா
எண்ணெ இருக்கு
ஆஹ்
அந்த இது போட்டக்கப்பரோ தேக்கறக்கு ஒரு எண்ணெ அதெல்லா வச்சிருக்கா அவ அவகிட்ட இது இருக்கு அது நாளைக்கி வாங்கிட்டு போய் ஆஹ்
அந்த ஃப்ரெண்ட் அதெல்லா சொல்லல எண்ண இருக்குன்னு எங்கிட்ட
நா இருந்தன்ல அப்பதா தெரிஞ்சுது இந்த மாரி ரொம்ப நேர கழி சே எங்கிட்ட அந்த எண்ணெ இருக்கு அத எதுத்துட்டு வரட்டா அப்டி கேட்டா சரி எடுத்துட்டுவா நா தேச்சே அது இனிமேல் தா எப்டி இருக்குன் தெரியு நா வந்துட்டு நீ கொஞ்ச காயாம எடுத்துட்டன் சொல்றீல நா காயறக் முன்னாடியே எல்லாத்தையு பிச்சு எடுத்தாச்சு
சூப்பர் என்னோடது எப்படி இருக்கு தெரியுமா வண்டி ஃபுல்லா ஒட்டி கெடக்குது கையல்லா எரிச்சலு எனக்கு இது சேராது இது போட்டாலே எனக் சேறாது எனக்கே தெரியு நா போடுவே போட்டு போட்டு எனக்கு சேராது புண்ணு புண்ணா வந்துரு நா இன்னைக்கு நைட்டு வீட்டுக் போயிட்டு ஃபுல்லா வந்து எடுத்துட்டு எண்ண கொஞ்ச தேச்சிட்டு ஒனக் காட்றம் பாரு
அஹ் அப்படின்னா நாந்த இது அ இது வாங்கிருக்கலா நம்ம எங்க வீட் லந்து இருந்துச்சு எங்க அக்கா இருக்கால அவ வீட்லயே செய்வா வீட்ல செய்வாங்க அந்த இயற்கை இது சோ மருதானிஷ் சொல்லுவாங்கல்ல அது எங்க அக்கா வந் து செஞ்சு வச்சிருக்கா அது எங்க வீட்ல ரெண்டு மூணு அண்ணருக்கு ம் தெரிஞ்சிர்ந்தா நா அதாச்சு கொண்டந்துர் ப்ப அது பின்னாடி சைடு இதாய் பிதிங்கிட்டு வருது அதுனாலதா வந்துட்டு நா அத எடுக் க எடுத்துட் வராம இர்ந்த மேகலா வந்து அந் நம்ம ஃப்ரெண்ட்டுருக்கால்ல அவந்து சொன்னா இந்த மாத்ரி நின்னா பின்னாடி வந்து நம்ம டேப் கூட போட்ருக்லா
ஓ
அப்டின்னு சொல்லி சொன்னா அப்படி தெரிஞ்சிருந்தா அது தெரிஞ்சிருந்தா உ இல்ல உனக்கிப்பிடி இல்ல உனக்கு இப்டி ஆகுன் தெரிஞ்சிருந்தா அது கைய
எனக்கு எது போட்டாலுமே எனக்கு மருதாணினாலே இப்படி சேரவே சேராது ஸ்கூல்ல ஒரு காலேஜ், புரில எந்த மருதாணி எந்த மருதாணி ஆஹ அரைச்சு வைக்கிறதுல ஒரு ஒரிஜினல் மாரிலா அது அப்படி ஆகாது
ஆ இதுவு ஒரிஜினல் மாரிதா நம்ம செய்யறது
தெரியல என்னமோ எனக்கு இந்த இத வச்சு வச்சாலே எனக்கு அப்படிதா நம்ம இயற்கையா பண்ணி அரைச்சு இதெல்லா போட்டு வீட்ல எங்க அம்மா பண்றது வெச்சா எனக்கு ஆக மாட்டேங்கிது இந்த மாரி வெச்சா அது ஆயிக்குது எப்பவுமே இப்டிதா ஏ நாலு நாளக்கி ஒ து இதுன்தா வச்சா
ம் ம் ம் ஒரு கல்யாணொ
ஒரு கல்யாணொ
அந்த கல்யாண்த்துக்கு நாங்களு வந்துட்டு தயாராய் ட்டோ எல்லாரு கையெல்லா இதெல்லா போட்டு ஒரு மாரி ஆய்ட்டோ இப்ப நம்ம ஃப்ரெண்டு இருக்கால்ல சுண்டக்காமுத்தூர்ல அவளுக்கு என்ன ஆச்சுன் தெர்ல இந்த மாரி தெலுங்கு பள இருக்க புள்ள வந்துட்டு ஃபோன் இது ஃபோன் பண்ணி பேசிட்ருந்துருக்காங்க அப்ப என்ன ஆச்சுன்னா பேசப் பேச
அவங்க அப்பா ஏதோ வந்துட்டு அவங்க அப்பா ஆமா ஆமா ஆமா என்னக்கி சொன்னா அவ்ங்க அப்பா ரொம்ப விடமாட்டி க்காங்க என்னென்னமோ சொல்லிட்ருந்தா
ஆ அதா அவுங்க அப்பா வந்துட்டு இந்த மாரி ஏதோ வந்து என்ன ஆச்சுன் தெர்ல அவ ஏதோ வந்து டேய் இது போட்டுருந்தா நா அதையு பாக்கவே இல்ல
அ பாவோ அந்த இந்த மாரி அப்பா இருக்க வீடே
ஆமா இல்ல எல்லாத்து நல்லாதா இருக்காங்க திடீர்னு இப்பிடி ஒரு பைத்தியம் புடிச்ச மாரி பண்ணா என்ன பண்ண முடியு, நா வந்து அவங்க பாட்டிக்கிட்டயே நா இன்னைக்கி பேசிட்ட வீ ட்ல இருந்தப்போ கேட்டாங்க இந்த மாரி என்ன எல்லாரு கல்யாணத்துக்கு போறிங்ளா கேட்டாங்க, ஆமா பாட்டி நாங்க எல்லாருமே போறோ அப்டின்னு சொல்லி சொன்னே ஆ இவங்க அ ப்பாதா விடமாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நா வந்து
ஆ ஆனா அன்னைக்கி அவங்க அந்த பொண்ணோட தங்கச்சிக்கு இது நடந்துச்சில்ல சீரு அன்னி க்கி வந்து நம்ம நண்பர்களா போய் பண்ணப்போ அன்னக்கி என்ன பேசுனாரு எல்லாமே நா பண்ணி குடுப்பே எல்லாமே இது பண்ணுவன் சொல்லி சொன்னாரு இன்னிக் பாரு எப்டின்ட்டு
நா அததா சொன்ன எதுனாலு நாங்க வந்து வந்து நிக்கிறோல்ல அதனால தான் நீங்க எங்கள இப்டி பண்றீங்க சேரி இப்ப இவளுக்கே ஏதாச்சு ஒன்னு இவ எங்
ஏய் நீ ஏ அந்த பாட்டிக்கிட்ட அப்புல்லா சொன்ன அவுங்க வந்து சொல்லி உ ட்ற போறாங்க அவ்ங்க அப்பாக் கிட்ட கீது
சொன்னா சொல்லட்டு நா எதுனால அவுங்க அப்பா ஃபஸ்ட்டு வருவாங்ளா நாங்க ஃபஸ்ட்டு வரமா நாங் இப் டி வரோல்ல அதனாலதா இப்டி பண்றாரு எல்லா புள்ளைங்களு எதேதோ தப்பு பண்ணிட்டு சுத்துறங்க நாங்க என்ன அப் டியா சுத்தறோ வீட்ல கேட்டுட்டு போறோ இத தப்புன் சொன்னா என்னப் பண்ண முடியு அது துணி கூட நாங்கெல்லா ஒரே மாரி போட்னுனு ஆசப்பட்டா அதனாலதா அவ போட்டா அவளா நா ஒன்னு போட கெடையாது அப் அப்டின் நானே சொன்னே அவளே அவ போட்டு வாங்குனது அப்டின் அவ்ங்க அப்பா நெனச்சுத்தா திட்னாரு
ஏ எதுக்கு துணி எடுத்ததுலா போய் அப்பாட்ட சொல்றா இவதா வீட்ல காசு வாங்கலல அப்பற எதுக்கு சொல்லு சொல்ற
வாங்கள அவ என்ன திமிரா இவ என்ன பேசிற் க்கானா இந்த மாரி நா உங்ககிட்ட காசு கேக்கலேல அப் அப்டின் பேசிருக்கா இவ இவ திமிரெடுத் து அதுதா அப்ப நா சொன்ன நீ ஏ அப்பிடி பேசுன அப்டின் நா கேட்ட ஏ அதுக்கெடையுல நறையா பேசுனார் ஆனா உங்ளுக்கு தெரியாது அப்டின்
ஆமா அவுங்கப்பா கொஞ்ச மோசந்தா கொஞ்சோ சில டைம் கெட்ட வார்த்தைலலா திட்டுவாரு கொஞ்ச மோசந்தா அதுனாலதா அந்த பொண்ணு அப்பிடி பேசறா இத விட இந்த ஃப்ரெண்டு கூட பரவால்ல இன்னொரு ஃப்ரெண்ட கல்யாண பண்ணிக்கோ கல்யாண பண்ணிக்கோனு அவுங்கப்பா
ஆனா அந்த புள்ள வீட் வீட்ல விடறன் சொல்லிட்டாங்கப்பா அதுதா ஆச்சரியமே அவ அந்த துணி ஒரு துணி அவ வந்து போடறன் சொல்லி எங்ளுக்கு வந்து ஒரு பட அனுப்ச்சா அந்த படத்த பாத் த்தா அந்த துணிய பாத்தா செரியான சிரிப்பா இருந்து ச்சு நாங்க என்ன பண்ணிட்டோ நாங்க நாங்க வேனா இதே போடுன் சொலிட்டோ அப்பற நாங்க வந்துட்டு அஹ் சொல்லிட்டோ நீ இதயே போடு இதே போடுன் சொல்லிட்டோ ஆஹ்ஹ அதுக்கப்பறமு அவளே சொல்லிட் டாடி நா இதெல்லா போட மாட்டே எனக் தெரியிது நல்லா இல்லைனு நா வேற இதா போடுவே அப்டின் சொல்லிட்டா
அவ கொஞ்ச நம்ம எல்லாத்த விட உசாரு தா சிலர் டைம் தா நம்ம இது பண்றோ நாளைக்கு என்ன அந்த புள்ளைக்கு பொறந்த நாளுனு எதோ சொல்லிட்ருந்தீங்க அது என்ன
பத்து மணிக்கு உக்கடம் இருக்குல்ல அங்க இருக்க மாரி வந்துருவு அங்க இருக்க மாரி வந்துட்டு ஆ. அதுக்கப்பற வந்துட்டு இந்த மாரி ஆ பண்ணிட்டு
ம் சேரி சேரி அந்த புள்ளக்கி இன்னைக்கு விட வரம்மோது அந்த புள்ளயுந்தா வந்துச்சு ஐயோ இந்த புள்ள எ தங்கச்சி எ தங்கச்சி வண்டி ஓட்றது செரியில்ல அப்டே போய் போய்யோ அங்க இங்கன்னு இடிக்கிற மாரியே போறா செரியானதாயி போச்சு சிரிப்பு ஒரு பக்கோ ஒரு பக்கோ பய வேற பின்னாடி பாரு நா ஒக்காந்துட்ருக்கே
அ நா அதுதா சொன்னே ஏனா ஒனக் இந்த வண்டி ஓட்ட தெரிலனா ஒனக்கு தெரிஞ்ச வண்டி இந்த வண்டி அவ்ங்க அக்கா வண்டி தானே எப்பவு ஓட்டுவா அதிகமா அப்ப தெரிஞ்ச வண்டி ஓட்ட வேண்டிதானனக்கு இல்ல இல்ல அவளுக்
ஆனா அந்த புள்ள என்ன சொல்லுச்சுனா ஒன்ன வச்சு கூட ஓட்டிர்லான் நீ ஒரு இதா இருக்க எங்க அக்கா வச்சுலா ஓட்ட முடியாது எங்க அக் கா தடி மாடு இப்டித்தே பேசுச்சு அதா சொன்னே ஒங்க அக்கா வண்டியாச்சு குடுக்குறா நான்லா குடுக் க்க மாட்டே யாருக்கு
ஆமாங்க
உம் நாளைக்கு அந்த தங்கச்சி வராலா
நாளைக்கு அந்த தங்கச்சி நம்ம தங்கச்சியு வராலாமா நம்ம தங்கச்சி அப்ற அங்க அங்க இருக்கவ்ங்க அப்ற இங்க புதுசா புதுசா இப்ப யாரு வரா அப்டினா விஜயலெக்ஷ்மிஸ் இருக்குல்ல அந்த பொண்ணு வராலாமா அவ வந்துட்டு நாங்க சொல்லிட்டோ அவள நீ நேரா வந்து உக்கடம் வந்துரு எனக்கு வந்து இந்த மாரி நா சொன்னல்ல இந்த மாரி நகைக்கு வந்து காசு கட் ட்டணுன் சொல்லிட்டு
ஆ
அதனால வந்துட்டு நகைக்கு வந்து நா காசு கட்டிட்டு அதுக்கு அப்புறமாதா வருவே இந்த மாரி எனக்கு கொஞ்ச வேலை இருக்கு அப்டின் நா சொல்லிட்டே
செரி எங்க அப்பா கூப்பர்றாரு ஒரே நிமிஷ